ஒ
ஆஹ் ஹலோ டாவ் எப்டி இருக்கீங்க ஊட்டி போய்ட்டு வந்தீங்களா ஆஹ் ஓகே ஆஹ்
எல்லா ஆக்குதா ஆஹ் நல்லா இருன்ச்சு மேடம் இந்த மாரி அங்க நா மோஸ்டா போனதுல்லா ட்ரெக்கிங் தா அந்த ஊட்டி மவுண்டைன சுத்தி
ஓகே ம்
கொஞ்சொ ஓகேதா ஆனா இங்க சென்னைலதா ரொம்ப ஜாஸ்தியா இருன்ச்சு போல ஆமா வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு வெளியவே வர முல்ல அங்க எதா மழ எல்லா உண்டா ஆஹ் இங்க மழ இல்ல ஆக்சுவலா அஹ் ம் ஒரு மாரி மீடியமாதா போய்ட்ருன்ச்சு அதாவது வெயிலு இல்ல மழயு இல்ல கொஞ்சொ ஆஹ் கொஞ்ச கூலா இருன்ச்சு ஃபஸ்ட்டு ஊட்டி மெளண்டைன் டாப்புக்கு போய்ட்டோ அஹ் அங்க ஒரு சீ னெறி பாத்துட்டு அதுக்கப்பறோ பக்கத்லே இருக்க ஒரு சாக்லேட் ஃபக்ட்ரி போனோ அங்க போய்ட்டு டார்க் சாக்லேட்டு அப்றோ வயிட் சாக்லேட்டு அப்புற சில காபி பவ்டர்ஸ் லா வாங்கிட்டு வந்தோ இது அப்பற எப்டி எடுத்துட்டு வந்தீங்க இது ஆ உ ஊட்டிக்கு கோயம்புத்தூர் இருக்கு நடுவுல ஒரு ரெசார்ட்ட்ல
எங்க குன்னூரா ஆ ஆமா ஓ அங்க எப்டி இருக்கு அதுல எடல்லா ரெசார்ட்லா எப்டி இருக்கு
ஆ ரெ ரெசார்ட் நல்லாந்ச்சு ரெசார்ட் அவங்க ஒரு கொறையு வக்கல சூப்பரா இருந்ச்சு அதே மாரி அங்க புட்டல்லா ஃர்ஸ்ட் க்ளாஸ்ஸா இருந்துச்சு
இங்க புக் பண்ணிட்டு போயிட்டீங்களா இங்க இங்க இருந்து போகும் போதே புக் பண்ணிட்டீங்களா இல்ல அங்க போய் புக் பண்ணீங்களா
இல்ல இல்ல இல்ல நாங்க களபோதே புக் பண்ணிட்டோ ஒரு ரூமு அது புக் பண்ணாலு எங்களுக்கு கொஞ்ச ஈஸியாயிச்சு பரீ புக்கிங் பண்ணது
ஓகே ஓகே இது எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு நைட் டே நைட்டுக்கு
ஆ பர் பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்க அஞ்சு பேர் போனனால பைவ் தௌசண்ட் ஆச்சு டு இல்ல கிட்சிக்கு வந்து அ எயிட் ஹண்டரடா நைன் ஹண்டரடானு நெனைக்கறே
ஓ ஓகே ஓகே ஏன்னா கிட்ஸ்சுக்கு ரொம்ப சாப்பட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தங்கரதுக்கு அவ்ளோ தேவைப்படாது
ஆக்சுவலா ஸ்டேக் மட்டு ஃபுட்டுக்குல்லா சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னா அஞ்சு பேருக்கு ஒரு செவன் தௌசண்ட் கிட்டாச்சு
ஓ ஓகே ஆமா ஆக்சுவலா எங்களுக்கு பிளான் இருக்கு போற மாரி அததா னா சரி போன உங்ககிட்ட கேட்டா ஒரு ஐடியா கெடைக்குமே அதனால தா கேட்டுக்க நீங்க டிக்கெட்ல அப்டி மணு மாசத்துக்கு முன்னேக்கு பண்ணீடீங்களா ட்ரையின்ல
ஆ டிக்கெட்
டு அவைலபில்லாதா
ஆ நா வந்து ஆ லா லாஸ்ட் இயர் டிசம்பரே பண்ட்டே ஏன்னா அப்பதா கொஞ்ச ஈஸியா இருந்துச்சு புக்கிங்கு
நீங்க ஒரு டூ டு த்ரீ மன்த் முன்னாடியே பண்டிங்கனன்னா கரக்ட்டா இருக்கு செரி சரி
இது அவளோ அதாதுதா இது போனீங்களா ஒரு டீ எஸ்டேட்டு காபி எஸ்டேட்டு அப்புற அத இது ஒன்னு குடுபாங்கல ஸ்வீட்டு பேர் என்ன எதோ பேர் சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஸ்வீட் வாங்கி அதுக்குள்ள விக்கிறாங்க அதேதா இருக்குமா தெரியல
ஏ
எது ஒயிட் சாக்லேட்டா
இல்ல இல்ல அதுக்கு பேரு என்னமோ சொல்லுவாங்க மறந்துட்டே அது மாதிரி பிரெட் கிரம்ப்ஸ் மாரி இருக்கு அ அது நல்லாருக்கு அது நெறைய பேரு அது வாங்கிட்ருவாங்க ஊட்டிலருந்து வரும்போது ஊட்டி வேசற ஏதோ சொல்லுவாங்க ஆ சரி ஆ வர்க்கி வர்க்கி கரெக்ட் கரெக்ட் வர்கிதா வர்க்கி வர்க்கி வர்க்கிதா ஆ கரக்ட் ஆ அது எனக்கு சொல்லத் தெரிலா ஆக்சுவலா ஒரு தடவ சாப் நல்லாயிருந்துது ஆபிஸ்ல போயிட்டு வந்தவங்க குடுத்தாங்க ஓ மூணு தா ஓகே இந்த தைலோலா சொல்றாங்கல்ல ஊட்டில தைலோ ஆ நெறிய தைலோ இருக் ஓகே இங்க முக்கிமா பொட்டானிக்கல் கார்டன் தா சூப்பரா இருக்கு நெறிய பிளான்டல்லா இருக்குல பிளவர்ஸ்லா நெறிய இருக்கு பூக்கல்லா
ஓல்டு யு யூக்கலிப்டஸ் ட்ரீ வச்சிருந்தாங்க அது கிட்ட போநொன்னே சம யூக்கலிப்டஸ் ஸ்மெல்லு ஆனா சுத்தி பெண்ஸ்லா போட்டு வச்சிருந்தாங்க யாரையு கி ட்டயே வுட்ல
ஓ நெறய மரங்கள்லா இருக்குல ஆனா நெறய தேன் கூடு கட்டிருக்குல மர
ஆமாமா இருக்கு ஏன்னா அது ரெ ஏ எல்லாமே ரொம்ப ஹைட்ல ஆஹா அது எது இருக்காது
ஓ இது அப்ரோ ஆனா ரோஜாக்ளே நெறிய வகைகள் இருக்குன்னாங்க அழகழகான அந்த ரொ பூக்கள் பூக்கள்லா வெச்சு அ சிற்பங்களா செய்றாங்க இந்த பிளவர் ஷோல காமிப்பாங்க
இங்க வந்து ஒ ஒன் பிப்டி பிளஸ் ரோ ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னு நெனைக்கிறே நெரிய ரோசஸ் பாத்தே நானே என எனக்கே எதையு ரீகால் பண்ண முல்ல நெறிய பாத்தனால
போட்டோஸ்லா எடுத்ருக்கீங்ளா ஓகே ஓகே ஏன ஒரு ஐடியாக்கு தா எங்கங்க போலா எல்லாரூக்கு நம்ம போட்டோஸ் எடுக்கலா போட்டோஷூட்டுக்கு நெறைய ஏ
ம் எ எ எப்டி நீங்க பே ஃபேமிலியா வரீங்ளா இல்ல பிரண்ட்ஸா ஓகே ம் மே ஜூன் இல்ல ஜூலைக்குள்ள வரலா ஆமாமா ஆ அதுக்கப்ரோ ரொம்ப இது கூலயிடு பிளேசு அதே மாரி கொழந்தைங்களா சாங்கன்னா சளி புடிச்சிரு
ஓ இது ஸ்வட்டர் லா எடுத்துட்டு வரணமோ
ங்க வீட்டிலருந்து எடுத்துட்டு வர்ல இல்ல இங்கியே விப்பாங்க ஓ அங்கியே குடுக்கிறாங்ளா ஆமா ஆமா நா போன லாட்ஜ்ல எனக்கே தா எனக்கு தட்டாங்க ஆக்சுவலா உஓ ஒங்களுக்கு அதே லாஜ் நா சஜஸ்ட் பண்றே ஆ உங்களுக்கு நா அம் சொல்றாது என்னன்ன டி டீடெயில்சு ஃபேன்லா இருக்குமா இல்ல ஏ சி மட்டுதான நெறிய ஊர்ல ஏ சி தா வெக்ராங்க ஃபேன் இருக்காது நெறிய ஹோட்டல்ஸ் இங்க நா நா எந்த லாஜ்லியுமே இல்ல ஆ எப்டின்னா ஏ சி வச்சிருப்பாங்க அதுல உங்களுக்கு கூ கூலாவு வரு வமாவு வரு மோஸ்டா இங்க வா வாம வர மாரிதா வச்சிருப்பாங்க
ஓ ஓகே ஓகே
டார்ஜிலிங் மவுண்டைனோ ஏதோன்னு சொல்றாங்லே அப்டியா இல்ல நா அந்த மாரி எதுவு போல நா சும்மா சுத்திதா பாத்துட்டுவந்தே ரொம்பெல்லா அது நா போல வந் து டி டீ கார்டனு அப்ரோ அந்த சாக்லேட் பேக்ட்ரி அந்த மாரி சில எடத்துக்கு தா போன ரொம்பலா நா போல
எஸ்
பசங்கள்ல நல்ல என்ஜாய் பண்ணாங்ளா ஏ ஃரெண்ட்ஸ் அஞ்சு பேர்ல ஓ இது ஒருத்தரோட ஃரெண்ட்டு பசங்க தா வந்தாங்க
ஓ ம் ஒ நீங்க கொழந்தைல்லா கூட்டு போலையா வயசு ஆ ஆ ஆமாமா நானே த்துட்டு வந்துலா அதுக்கப்புற ஃபேமிலி கூட்டு போலம்டா சரி சரி ஏன்னா அப்புற கொழந்தைக கூப்ட ஓ ஓகே ஓக் இது எனக்கு எனக்கு கொஞ்ச எண்ணங்கெல்லா போனீங்க டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா நீங்க கார்ல சுத்தி பாக்க போனீங்களா
இ ஆ ஆமாமமா லார்ஜல ஆக்சுவல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்குன ஒரு கேப் டிரைவரும் கேபும் கொடுத்துருவாங்க நமக்கு எத்தனை பேர் மாரி சீட்டிங் வச்சுகுடுத்துருவாங்க ஆமா ஆமா ஆமா மா எனக்கு கொஞ்சம் அவங்க நம்பர் மட்டும் உ பேன் எப்டி நல்லா பழகுரார அவரு ஆ இங்க ஊட்டியில எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் தான்
ஏன்னா இத காலதுலா பயமா இருக்கு கேப்ல போரதுக்கு வேற டிரைவிங் வேற ரஷிங்கா இருக்கூடாது ஏன்னா நெறைய வளைவுகள் இருக்குள்ளயா யா அவங்க மட்டும் கண்ட மேனிக்கு திருப்பிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும் சோ அதையும் நம்ம பாக்கணும்ல இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரைவ் பண்ணணும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா வேணும் கத்துக்கிட்டிங்கல்ல இது பண்ண கூடாதுல்ல நீங்க ஆ கார் ஓ நா போறதுக்கு முன்னாடியே பள்ளமாதாயிருந்துச்சு ஓ நெறைய பஸ்ஸஸ்ஸா போறதுனால அந்த மாதிரி மேபி இருக்கும் நெறைய போயிட்டே இருக்குல்ல ஷ் ஓ ராஷ்ஷு
ஆமா ஆமா நானே பாத்தேன் கார்ல போகும்போது
ம்
ச்சீ ச்சீ ச்சீ அப்படிலாம் யாருமே பண்ணாமட்டாங்க ஆ ஆமாமா ஆக்சுவலா வந்து எக்மோர்ல ஏ ஏற்னேன் ட்ரைனு
கேக்கல அங்க கேக்குற வேட்டுப்பாளையதுக்கு ஊட்டிக்கு மேல போகும்லயா ஒரு டைமா அது என்ன டிரைணு
அதுவா ஆஹ் ஆ அது போனேன் அது சும்மா கொழந்தைங்க போற மாதிரிதான் இருந்துச்சு செரி ஆமா ஆமா ஆமா ம் அது நாங்க எல்லாருமே சேர்ந்துதா ஒரே இதுல போயிட்டோம் ஒரே பெட்டி மாதிரி இருந்துச்சு அதுல போயிட்டோம் ஆமா ஆமா ஆ நல்லா இருந்துச்சு நெறைய மரம்லாம் இருந்துச்சுங்க ஆஹ் எடுத்திருக்கேன் அமுசுவிடுறன்
ம்
என் கொழந்தைக பாத்தாக்க வுடமாட்டங்க பொம்மை ட்ரெயின்ல போனும் போனும்னு ரொம்ப முடியல அவங்கள
ம் கொழந்தைங்களுக்கு ஆசையே அதுதானே ம் நல்ல இயற்கை காட்சிகள் இதெல்லாம் இப்பவே எல்லாத்தீயும் சொல்லிவளத்தா தான் ப்ளாண்ட்ஸ் ஓட இம்பார்டன் புரியும் அவங்க எப்படி கைடு வராங்களா கூட உங்களுக்கு ஃபர்தரா எங்கேங்க சொல்றதுக்காக இல்ல நீங்களே பாத்துக்கிட்டீங்களா
இல்ல இல்ல ஹோட்டல்லயே சொல்லிட்டோம்னா கைடு வருவாங்கள அவரே நமக்கு சு த்தி காமிபாறு எல்லாத்தியும் ஆமா ஆமா ஆக்சுவலா எப்படின்னா இங்க மோஸ்ட்டா கார் டிரைவர்ஸே கைடா தான் இருப்பாங்க
ஓ வாசிக்கலாம் ஓகே ஓகே கார் பார்க்கிங் ஏதாவ சார்ஜஸ்லா கேக்குறாங்களா அடிஷ்னலா
ஆ கேட்பாங்க என்ன ஒரு டென் டு பிப்டிக்குள்ளதான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நாம பே பண்ணனுமோ டோல்கேட் மாறி ஆ மா ஆமா நெறைய டோக்கன் இரு ஆமா
உம் ஆ ஓ ம்
அப்போ வந்து ஜாக்கெட் பாத்தே ஆக்சுவ்லா எயிட் ஹண்ட்ரடுக்கு சூப்பரா இருந்துச்சு பர் குவாலிட்டியு கூடயே ஒரு பேர் ஆப் க்ளவ்ஸு வந்ச்சி அவர்ட்ட கொஞ்சோ பேசி கீசி வாய்ங்ட்டே அத ஆமா ஆமா கொஞ்சோ வுட்ட ஏமாத்திருவாங்க அப்டியே வாய்ங்கிட்டு மேல ஏறிட்டு நல்லா ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட்லா பண்ட்டு அப்டியே வந்ட்டோ ஆ அந் அந்த மல ஏற்ற எடத்துலயே நெறைய பேரு நம்மள இது அந்த பேக்ல ஒரு சீனரி மாரி இருக்கு ஆ அது நம்மள வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒட்னே பிரின்ட் எடுத்து குத்துருவாங்க ஆமா மா இன்ஸ்டன் ஃபோட்டோகிராப் இது க காரணோ ஃப்ரூட்ஸ்லா நெறைய இருக்கு போல வாங்கிக்லா ஆ ஃப்ரூட்ஸ் வாங்கலா இங்க ஆ ஆப்பிள் தா நெறைய ஆப்பிள் கேரட்டு அதெல்லா நல்லாருக்கு ஆ ஆமாமாமா ஆமா ஆமா இப்ப பயணிகள் போறத்க்கு எதாருக்குமா மூங்கில்ல செய்வாங்க ஆமா ஆமா மழைல நெறைய மூங்கில் மரோ இருக்கு நீங்க போற வழியே பாத்தீங்னா சில பேரு அப் அ அப்டியே அந்த மூங்கில வச்சி சில ஹேண்மேட் க்ராஃப் டெல்லா பண்ணி வித்துட்ருப்பாங்க கூட மாரி பேஸ்கெட்டு அதெல்லா பண்ணி வித்துட்ருப்பாங்க இல்ல அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல நா அவ்ளோ அது பாத்ததில்ல
எழுவத்தி அஞ்சி இதுல்லாமே ஓகேப்பா சேரி என்னப்பா
ம் புக்கிங்கு
ஆ நா சொல்றே நா வீட்ல ஹஸ்பண்ட் கிட்ட கேக்கனு வீட்டுக்கார்ட்ட கேட்டு அ உங்களுக்கு எப்டி இது கேட்டு சொல்றே அ அதுக்கேத்த மாரி‌அரேஞ் பண்ணி நீங்க போட்ட எடமே போட்ருங்க ஏனா நல்லா இருக்குன் சொல்றீங்க அனால மோஸ் பாப்லி நீங்க அங்க தங்குற எடத்துலதா நாங்களு கேப்போ அங்யே எங்களுக்கு போட் வுட் நா‌ கேட்டுட்டு உங்களுக்கு என்னிக்கு என்ன ஏதுன் சொல்லி டீட்டெயில்ஸ்லா சொல்றே ஓகேவா ஏனா சொந்தக்காரங்கள் நெறைய பேரு வரணுன் சொல்றா